கேக்குது அப்டியே அந்த பன்னெண்டு நிமிஷ அப்டியே கன்டினியூ ஆகுது எ ஃபோன்ல
அப்பில்லா இல்லயே கட் ஆய்டு கட் ஆய்டு ஃபர்ஸ்ட்லந்து வரு
மேல நோட்டிபிகேஷன்ல வந்து செகண்ட்ஸ்ல போதுரா
அது சும்மா பக்குல இருக்கு அது ஒண்ணு இல்லாட்டொ
எனக்கு இதா ஃபை இது முடிஞ்சுட்டு பெரு நெக்ஸ்ட் அதுவே இது ஆயிடுமா
ஆமா அது வந்து இது குத்துட்டோனா அப்டியே இதுவாகு கிளிக் குடுத்துட்டு அது எத்து ஒன்னு கொஞ்ச போய்னே இருந்தா போய்னே இருக்கு
சே சே சொல் சொல் பிரியாணி கதைய
மிட் நைட் பிரியாணி போட்ருலாமா ப்ரோ நம்ப வந்து எம்ப்ளாய் தா அன்எம்ப்ளாய் தா இப்ப வரைக்கு ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்லாமா பாருங்க
அதுக்கு யாருக்கு பிரியாணி செய்ய தெரியு
வேணுகோபாலுக்கு
அவ பிரியாணி செய்வா நீ பாத்த
என்னடா அப்ப அப்ப போய் போய் மாஸ்டர்கிட்ட ட்ரிப்லிகேன்கு பக்கத்துலயே இருக்குது எப்பவுமே செய்வாங்க அவங்க சைட்லலா அவனால டேய் அ சத்தியமா சொல்றேண்டா அவனுங்களுக்காகள கெ சுலா வீடு பக்கத்துலயே மண்டபமா டெய்லி போய் நல்லா சாப்ட்டு ம முடுச்ட்டு சுத்திபாத்
ஆ நல் நல்லா புது டிரஸ் ஒன்னு போட்டோமா மண்டபத்துக்கு போணமா சாப்ட்டோமா
ஆ சூப்பரானா அங்கல்லா கேக்கதுக்கு ஆள் இல்ல
ஆனா அவங்களுக்கே ஒரு மாரியா இருக்குண்டா அடிக்கடிக்கு போனா
ச அப்டின்லா இல்லடா
நீ போவியா சொல்லு இப்போ உ வீட்டு பக்கத்துல மண்டப இருக்குது டெய்லியு போவியா
அவ்ளதா போயிட்டு சாப்ட்டு போவே பிரியாணினா சாப்டுவே பிரியாணி இல்லனா போ மாட்டே
வேனுன்ட்டே வீட்டுல சண்ட போட்டு என்னாமா கொழம்பு இது ச்சி அப்டின்னு சொல்லிட்டு போய் அங்க சாப்ட்டு வந்துடுவே
ஆ ஆமா கால்ல அது சாப்புட்லா நைட்டு சாப்புட்லா அ மத்தியானமு அதேனா எப்டி மூணு வேலயுமே இதேனா பசங்க
மூணு வேலயு ஒரு வாட்டி கேட்ரிங் கேட் போய் சாப்பாடு சாப் டு ஒடம்பே செட் ஆகதுறா பொய்
ஆமா
இல்ல வெளியூர்ல தங்கி வேலைக்கு போறவங்களா இப்பிட்தா ஹோட்டல்லயே சாப்புறாங்க என்னா கல்யாண ஆயி கொழந்தலா இருக்குல
டேய் அவங்க அக்கா கொழந்தடா
அ ஆ கூட பொறந்தவங்களாட
எங்க எங்க எங்க அம்மாவோட அக்கா
உங்கம்மாவோட அக்கா உனக்கு அக்கா சூப்பர்ரா
இல்ல அம்மா தாண்டா அம்மா தாண்டா ஆ உண்மையாதண்டா
அம்மாவோட அக்கா ஒனக்கு சித்தியா பெரிம்மாவா பெரிம்மா தான
பெரிம்மா அவங்களோட பொண்ணு எனக்கு என்னா வேனு
பெரிம்மா பொண்ணு வந்தாக்கா ஓகே
ஏண்டா என்ன கொலப்புர
எனக்கே நேரத்துல ரிலேஷன்ஷிப்பு மரமா வந்து போச்சு
அ ரெண்டு பேரு இருக்குறாங்கோ மதிக்கவே மாட்டாங்க எப்பமே இருப்பாங்க
செரி
ஏன் அக்கா வந்து எப்போ நா செகண்ட் இயர் படிக்க சொல்ல எறந்துட்டாங்க அதுனால நாங்க பாத்துக்குறோ
யாரி
எங்கக்கா
இப்ப அவுங்க பாப்பா மட்டு்தா இருக்காலா
பாப்பா அதுகடுத்து அவுங்கப்பா அவுங்கப்பா வந்து ஊருக்கு அப்பப்ப வந்து சண்ட சாட்டர்டே சாட்டர்டே அப்பப்ப எப்பனா வந்து ப்ஃரீயா இருந்தா வந்து பாத்துட்டு போவாரு
ஓ அதுனால பாப்பா இங்கதா இருக்கா
ஆமா கொஞ்ச கொஞ்ச நாள் ஒரு டென்து பிளஸ் டூ எதுனா படிச்சு முடிச்ட்டானா அங்க போயிடுவ
இப்பனா எத்தி அது
இப்ப வந்து ஒண்ணு வந்து மூணாவது போ மூணாவது போயுங்குது ஒன்னு ஒன்னு வந்து பால்வடி
ஓ என்னா எப்டி என்னாச்சு ஒனக்கு
அது வந்து எங்க அக்கா வந்து கொழந்த இதாயிட்டுருக்கு அது வந்து வீட்லயேந்து சென்னி புடிக்குதுன்னு சொன்னாங்க பாத்தியா கொழந்த பாத்து கொழந்த பெத்துட்டு இருது ஜன்னி புடிக்காமா இருக்கனும்னு சொல்லுவாங்க பத்தியா அது மாரி ஜன்னி புடிச்சுக்குது ரொம்ப சீரியஸா ஆயிட்டு அதுனாலயே அ ஆளு வச்சு பாத்தோனே இங்க வந்து எங்க எங்க பெரிம்மா வந்து என்னா சொல்லுது ஆ எனனா சொல்றது மணவுளைச்சல் வந்து ஆளாக்கிறாங்க அவுங்கோ அப்பப்ப எதுனா ஒண்ணு பேசினே இருப்பாங்க அதுனால எங்கக் கா இங்க வராது அங்கயே தா இருக்கு தனியா இருந்து அப்படியே போயிடுது ஜன்னி அப்டின்னால ரொம்ப புடிச்சுக்குது அதுனாலயே ரொம்ப சளி வந்து ஆப்ரேஷன் பண்ணி இது பண்றாங்க நாலதா நார்மலா பேசுறாங்க அதுன் அ அதுகடுத்த நாலே ரொம்ப சீரியஸாயி இதாயிச்சு எங்கக்க
பாப்பா எங்க அங்கயே படிக்கிறாங்களா
இங்கதா எப்ப ஜாலியா பேச இங்க மட்டுதா பேசுவாங்க வீட்ல மட்டுதா
ம்
வெளிய போயிட்டேனா வாய தொறக்க மாட்டாங்க
ம் ம்
பால்வாடி போனா குட் மார்னிங் சொன்னா கை எடுத்து வைப்பாது மேல நெத்தில
ம்
அதா வாய் வராது
சே சரி
ஊசி போட்டுனுவல்லா வான்னே சொட்டு மருந்து ஊ
ஆமா இன்னைக்கு போலியோ சொட்டுமருந்து ஊத்துனாங்க போல
விட்டு போன ஓன்ட வரவே மாட்டே நான் வரமாட்டே நீ போ நீ போய் போட்டுட்டுகோங்குறா
அதுனா ஊசி அது நம்ம கூட கொழந்தைல பயந்துருப்போ ஆனா அது நல்லாருக்கு
சொட்டு மருந்து மான ரெண்டு சொட்டு ஊத்துனா த்து வண்டா ஜாலியா வரபோதது இன்னிக்குடோ
ஆத்தா இந்தாலே வீட்ல ஜாலியா தான்டா இருக்கு
உம் வேல வருது வெளாட்டு மட்டுந்தா
டைம் போர்தே தெரியாது
இதனால இதுங்குல வச்சிகன்னு டைம் போற்து தெரியாது நாள் போற்து தெர்ல எத்தின் நாள் ஆச்சின்னும் தெரில ஒரு வஷோ எப்டி போச்சுன்னு தெர்ல எனக்கு காலேஜ்ஜி
ம் நாளா ஃபோன் வச்சிரே டைமு ஃபோன் நெட்டே காலியாயிடு காண்டா இருக் ம்
ம்
ல்லா பாப்பா ஒரு சில டைம் எங் சித்தப்பா பசங்க அப்புலா வருவாங்க சின் சின் கொழந்தைங்க அவங்கல்லா வந்தாங்கன்னா ஃபோனே யூஸ் பண்ண வேண்டியத் இருக்காது
மே பால் பால் எங்க பால்கூட வாங்கினுவர் பண்றாங்க போய் பால் வாங்கிவான்னா கூடோ பால் பால் வாய்ன்னுவா
ம்
போய்டுவானா
மாட்ல்லா வச்சிருஙிங்களா
ஆஹ் மாடுல்லா இல்லடா பாப்பாக்கு நைட் தூங்க சொல்லோ சாப்ட மாட்டா
ஆஹ்
அதனால பால் குடுக்குற்து
ஓ
த்தினேபது டக்குன்னு பால் குடுப்போ ஆமா அப்டியே தூங்கிடுவா
வேட்டி வேட்டி கட்டு டான்ஸ் போய்னு இருக்கிங்க போ எய் அங்க போய் ஆடு போ ஏய் அங் போய் ஆடு மிஸிகிட்ட சொல்லு மிஸிகிட்ட ஃபோன் பண்றுவ மதிக்க மாட்டுங்குதுங
நீளா ஒரு ஆலு ஒன்ன வேர மதிகனும்மா
மதிக்க மாட்டியா போ அங்க போ
உம்
மதிக்க மாட்டேங்குது
எவள் நிமிஷோ போய்கிது பாரு
ஆ
எவ்ள் நிம்ஷன்ட்டு
எவளோ நிம்ஷன்னா
வீட்ல வேற ஃபோன் பண்ணிகினேகிறாங்க வெள்ல போய்கிறாங்க வீட்ல
ஆஹ்
அவுங்க வேற ஃபோன் பண்றாங்க அவுள்தா இதுக்கப்பறம் ஃபோன் பேசிட்டு வேல வீட்ல
ன்னா வேல அதுக் அடுத்து எப்பனா ஃபீரியாவய இல்லயா
நளைக்குதா இதோட
ஆம்
வீட்ல எல்லாரு இந்தா ஃபோன் பேசுனா திட்டுவாங்கடா
ஆஹ் ஓகே ஓகே புரிது புரிது ஆஹ் கைய்னிக் போனா அந்த மாரி டைம்ல பேசுவாங்க
ஆஹ் அது போல போனா பேசலா இப்ப எதும் காணோ கயினிலு எது ல்லயா அவ்ளோவா போக மாட்டே
இப்ப போனாலு ஒன்னுல் பிரச்சனல் பேஸ்லா ஆனா நா கைல போய் பேஸ்னன் வச்சிகே ஏதோ ஒரு பொண்ண லவ் பண்றா தனியா வந்து பேசினுகிறான்றாங்க வீட்ல
உம் நா ஓப்பனாவே பேசுவ டேய் அப்பில்லா கேட்டா அவ்ளோவ சந்தேக வராது என்னமா பண்ற லைட் த சவுண்டா பேசுவாங் பத்தியா அந்த மேரி நம்ப ஆளுங்க வந்து நோண்டி என்னபா லவ் பண்றியா டேய் எங்க ஊர்ல இருக்கவுங்க எல்லாமே இன்னிகி எல்லாமே ஃபோன வச்சிட்ருந்தாங்கடா அப்போ ஒரு ஒரு ஒரு மூன் நாளைக் முன்னாடி அப்பல்லாப் பன்னாப்பவு ஆ இல்லே அப்பனா எதுனாலே பாத்துக்கர அ அ
அது எல்லா ஒரேம் மாரி பேஸ்னா ஊர்ல கேக்க மாட்டாங்க
ஆமா அது கேக்கதனாலதா ஜாலியா இக்காங்ளே
உம்
உம் பாத்
நாளைக்கு நாளைக்கு வேற போயிட்டு அட்மிஷன் ஃபார்ம் பில் பண்ட்டு வந்துருவோ இந்த குட்டின்ற பைய அவுங்க ஆள இட்டுனு வந்துட்டு போறா
அட்மிஷன் கா
ஆ அட்மிஷன் அது போடாது அதுக்கு வந்து ப்ரெசிடென்சி காலேஜி மெட்ராஸ் யூனிவர்சிட்டி தா பக்கத்ல எதனா
தியியே
எ என்ன என்ன என்ன ஒ பைய ரெண்டு மூனு எங்களுக்கு வந்து வயி தெரியாதுடா வயி தெஞ்சா கூட நாங்க வந்துருவோ சென்ட்ரலு வந்தா கூட வந்துருவோ நா வந்து அன்சைல போ டேய் அன்சைலப் போய் பழக்கமே இல்லடா விஷ்ணு சி விஷ்ணுன்ற பாரு காத்தி
ஒன்னு இல்ல ஈற சென்ட்ரல் போயிட்டு அங்கந்து இன்னோ ட்ரெயின் ஏரப்பாறி
அதுனா நம்பத் தெர்ல எதுமே
இனி நம்பர்லா கெடையாதுடா ஆப்போசிட்ல மார்னுன்டா டிராக்கு
டேய் அது ஏதோ கீழ சப்பேலப்
ஆ சப்பேல போயிட்டு அவ இட்டுன்னு போம்போது பாத்துக பேறே வரம்போது அதே சப்வே வழியா வந்து சென்ட்ரல்ல ஏறப்போற
எங்க நம்மளுக்கு ஒன்னுமே தெர்ல தெரிஞ்சா விடுப்பாதல வந்துர்லா
அதா இங்கியே படிக்காதீங்கடா சென்னைல போய் படிங்டா சென்னைல போய் படிங்கான்ற
உம்
அப்பதா எப்டி போனோ எப்டி வந்தன்லா தெரிஞ்சி
ரவுடித்தன பண்றாங்க போது முடில்ட்ராப்பாய இவ பண்றது
அக்கானா நீ மாமாவா அவுங்ளுக்கு
அம்மா காலி பண்றாங்கோ முடில பேசோ அய்யையோ எல்லாமே பூச்சி வலிச்சித் தள்றாங் போவாதிங் கோ ப ரெண்டு பசங்ளுகு புடிவாத அதிகோ புடிவாத அதிகடாபா எங் பாப்பாக்கு வேணா
ஒன்னா கொஞ்ச நேரத்துல ஒன்ன அச்சி போட போறாங்க பாரு ரெண்டு பேரு சேந்து
ஒன்னுல்ல கா ரோட்டுக் பொய்டுவாங்கோ தோட்டுக் பொய்ட்டு
ம்
தெர்லன்னா அந்த தோட்லே அப்டே ஊந்து பெர்லுவாங்கோ
ஹும் ஹூம் ஹூம்
இத மே இந்தா எப்டிய மாத்தீக்கே அவுட அது கூட இல்லடா இப் இப்நம்ப வேர்கிட்ட பேசினியோ கம்முன்னு இர்ப்பாங்கோ டக்குன் அந்த மூஞ்ச அவுங்க மூஞ்சிகத் தூமனா வச்சுக்யா அப்டே ஆய் அப்டே ஆயா மேரி ஆக்க்ஷன் பன்வாங்கோ அப்டி அய்து கண்ல தண்ணி வரு அப்டே அய்ர மரி ஆக்க்ஷன் பண்ணி ஆ
ம் அப்பதா நம்புவீங்க
அ அப்பதா நம்புரொ வாய்ன்டருவோ ஏனா
ஹும்
அதுனாலே அவுங்குளுக்கு
சேர்ரா சேரி பாருன வீட்ல ஆளா அல்தா வந்துறுவாங்க போனாரு பண்ணினுகுகாங்க நா உனக் ஃபோன் பண்ற நாளிக் பண்றன்ன ம் பாய்டா
தேர் பாய்